ஹலோ ஆ கேக்குதா ஆ கேக்குது சிஸ் உங்களுக்கு கேக்குதா ஆ கேக்குது பின்னால கொஞ்சோ ஆ கேக்குது சிஸ் ஆ பின்னால கொஞ்சோ சத்தம் கேக்குது
அப்டியா
அப்டியா ஆம்மா நாளைக்கு
இப்போ கேக்
இப்போ கேக்குதா சிஸ் ஆ கேக்குதா ஆ கேக்குது கேக்குதுப்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கே சிஸ் நீங்க நல்ல இருக்கீங்கா நல்லா இருக்கோ எல்லாரு நல்லா இருக்கோ
ம் டீ குடிச்சாச்சா சிஸ்
டீ குடிச்சாச்சி நீங்க டீயா காஃபியா டே காஃபியு குடிக்க மாட்டே ரெண்டுமே குடிக்க மாட்டிங்ளா பால் மட்டுந்தா ஆமா சிஸ் பரவால்ல நா பால் மட்டுந்தா நால்லா டீ அடிக்ட்டு ஒரு ரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு டீனாலு இஞ்சி டீ குடிச்சிட்றது ஆம்மா காலைலே ஏழு மணிக்கு ஒரு டீ அப்பற பத்து மணிக்கு ஒரு டீ பன்னண்ட்ரைக்கு ஒரு டீ அப்பற மூணு மணிக்கி அப்பற நைட் ஏழு மணிக்கி அப்பறோ அ அ டீ குடிச்சி குடிச்சி மண்ட முடி ஃபுல்லா வெள்ளையாயி போச் போங்க க்கு ஏதாச்சு சிஸ் அந்த மாறி அ கண்ட்ரோல் பண்ணவே முடியலயே நானு சிரி டீக்கு பதிலா பால குடிச்சிருணு அப்டின்ட்டு ஏ மூக்கெல்லா மூக்கு புடிச்சிக்கிட்டுலா பால குடிக்க ட்ரை பண்ணிருக்கே ஆனா எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல பா நா இப்ப வந்து குடிக் ஆ அ அ ஆ ஆ ஆனா இந்த காஃபி டீல்லா குடிக்க குடிக்கெக் கூடாதுன் சொல்றாங்க
ஆமா குடிக்கலா சிஸ் ரொம்பதா குடிக்கூடா
பவு குடிக்கூடாது ஆ அதிகமா குடி ஆ எனக்கு வைஸ் ஸு கம்மிதா ஆனா முடிய ஒ கீழ ஃபுல்லா வெள்ள முடி வந்துருச்சு இப்ப ஒரு ரெண்டு வர்ஷமாவவே அதிகமா வெள்ள முடி வந்த்ருச் சி அதா எங்க அத்த சொல்லுவாங்க டீ டீ குடுச்சு குடுச்சு தா ஒனக்கு வெள்ள முடி வந்துருச்சி அப்டிம்பாங்க நா நெறைய டைம் ட்ரை பண்ணிருக்க ஆ கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ ஆமா ஆ அந்த டைமுக்கு அப்டே தல வலி கிட்டாது அப்டே எதாவ்து அப்டே போகு தலக்கி ஏறிரு அப்டி இருக்கு டீ குடிக்கிலனா பழகிருச்சி ஆ ஆமா ஸ்நாக்ஸ் வந்துட்டு பிஸ்கேட் அதா சாப்ட்டே ஆ கேட்டுப் பாத் சங்களுக்கு குடுத்துட்டு அவனுங்க ஏ பசங்க எப்டீனா டீ காபி குடிக்கெ மாட்டாங்க
ஆ யானா சேரி
நிப்பாட்டிட்டிங்க ம் நானு ட்ரைப்பண்ணு முடிய மாட்டிங்கிது டணு அப்டின் நெனக்கிறது ஆனா அது கொஞ்சொ கஸ்டமா இருக்கு நிப்பாட்ட முடில லீ டைம்ல எங்கயு போல லீவ் முடுஞ்சிருச்சு ஆமா நாளை நாளைடடலேந்து ஸ்கூல் ஸ்டாட் ஆகுது இவங்களுக்கு இன்னு டேட் சொல்ல பிளேக் கே ஜி ங்கறதுனால எல் கே ஜி ன்றனால
ஆ ஆ
இங்க அடிக்கிற வெயிலுக்கு எங்கயுமே போக போகணுனே தோண மாட்டேங்கிதே ஆமா வெயிலும் ரொம்ப அ இப்பதா கொஞ்சோ பறவால கொறஞ்சிருக்கு காத்தடிக்காத பகல்லலா ரொம்ப வெயில் இவங்காய் ஏ பசங் ங்க டெய்லியோ பக்கத்து ஒரு பார்க் உண்டு அங்க போய்டுவாங்க கொஞ்சோ கொஞ்சோ நேரோ ஆமா கொஞ்சோ கொஞ்சோ நேரோ கூட்டு போங்க இன்னைக்கு நா ஏ வீட்டுக்கார நீங்க கூட்டு போங்க டெய்லி நா தானே கூட்டு போறேன்ட்டு இன்னைக்கு அவ கூட அனுப்பி கூட்டு போங்க ம்மா நேரோ வச்சி பாத்துட்டு வர காலேல இருந்து ஒரே சேட்ட நல்லா விளாடவு முடியும் ம் காலேல இருந்து ஒரே சேட்ட பாக்கவே முடியல எனக்கு அதா வெயில்ல வெயில் இல்லன்னா கூட வெளியில பேய் விளையாடலா விளையாட வைக்கலா வீட்டுக்குள்ளே இருந்து சேட்ட பண்ணிட்டே இருக்காங்க நாங் இதுல வேற மாடில இருக்கோ வாடக் சிக்கி ஆ சேரி கீழயும் ரொம்ப வெயிலா இருக்கு ஆ கீழயும் வே வெளாட விட முடியல அந்த எதுத்த வீட்டுல வந்து வீட்டு வேல வேற நடக்கு அது வேற வண்டி வர்றது ஆமா மிஷின் போடுறது அப்டி இப்டி இருக்காங்க கீழயு விட முடியல வேல வச்சி பாக்கலானு பாத்தா ஐயோ ரொம்ப்பா ரொம்ப பாப்பான்ங்க புள்ளக எல்லாரும் அப்டித்தான இருக்காங்க அதுவாட் ல எடுத்து லாக் என்ன லாக் போட்டாலு ஓபன் பண்ணியர் ட்றானுங்க எ பையன்லா என்னலா நம்பர் கரெட் போட் லாக் பண்ணி எடுத்தற்றியா
நம்ம கூட மறந்துருவோ அவங்க கரெக்டா யாபகம் வச்சிர்பாங்க
ஆ இப்பலா செல்லலா ஒழிச்சுவச்சுருவ மொபைல எங்கயா தூக்கி ஒழிச்சு வச்சிருவ அதையு தேடி எடுத்துருவானுங்க ரெண்டு பே
ஆமா ஃபுல்லா வீடியோஸ்தா பாக்குறது இங்கி இங்கி இங் வீட்லயு அப்டிதா தம்பி வந்தானா ஃபுல்லா வீ
வீடியோதா சாப்புடம்போது எல்லாமே செல் பாக்காதீங்கடா டி வில கனெக்ட் பண்றே டி வில பாருங்க அது கூட நம்மளுக்கு தெரியாது தூரமா உட்காந்து பாப்போ செல்லுங்கறது கண்ணு கெட்டி போ ஏன்னா ஆ ரெண்ற மாசோ தெர்ல அவங்க வந்து ஃபுல்லா பாத்துட்டே இருக்காங்க அதுலயே டைம் போய்றது அவங்களுக்கு நாளா அன்னைக்குளா காலேல பெரிய பெரிய பைய ஒரு ரெண்டு மண் நேரோ பாத்துருப்பா போன் எப்பா அதுக்கப்பறமு தரமாட்டன்றா போன
அ சாப்ட போது செல்
ஆ செல்லவே ஆ ஆட்டோமொபைல் தா விளயாடு இவன் ஏ பைய வெளாடவே இப்ப விரும்ப மாட்டிக்கா அவன் சே எ பையன் லா என்ன பிளாக்மைல் பண்றா நா சாப்புட மாட்ட செல்லு குடுத்தாதா சாப்பாடு வேனா சாப்பிட மாட்டே அப்புடின் என்ன பிளாக்மெயில் பண்றது எல்லா விட்டுலயு அதேதா பிள்ளைலா சாப்பாடு தா எல்லா ஆ நம்மளா சின்ன பிள்ளளா இருக்கும்போது எங்க அம்மா லா விளக்க மார வச்சு அடிப்பாங்க சாப்பாடு வேண்டானா சாப்புனா சாப்பில்ல தான வேனா போ அவளதே அவளதே சாப்ட்டா ஒ வயிறுக்கு சாப்பிட போ இல்லனா இரு இப்போ அப்டி இல்ல நம்ம மொபைல் கொடுத்துறோ அவுங்களு பாத்துட்டே சாப்பறாங்க ஆமா அப்ப எங்க ஸ்மாட் போன்லா இருந்துச்சி இப்போ ஸ்மார்ட் போன் வந்ததுக்கப்புறமா எல்லாமே பூராமே ஆமா ஃபுல்லா அவுங்கள்தா நல்லா வியூ நம்மளுக்கு கூட தெரிய மாட்டிங்கிது ஆ ஈஸியா பழகிறாங்க பழகிறாங்க அதா இப்போ உள்ள கொழந்தைகளுக்கு மொபைல் பாத்துட்டு சாப்பிட்டு என்ன சாப்புடுறோ அது அதோட டேஸ்ட் என்னனு கூட தெரிய மாட்டேங்கிது சரிய ம் அந்த அந்த அளவுக்கு என் பயப்ப செல்ல மூழிக கிட என்ன சாப்டன் கேட்ட சரி தெரியாது சாப்ட்டுட்டு இருப்பா என்ன சாப்பறன் கேட்ட தெரியாது
அததா
போய் சாப்புட்றாங்க சாப்பாட சாப்புட்றாங்க பசியோட என்ன பண்றது ஆஹ் கவல அவளோதே அது நேரத்துக்கு நேர சாப்பாடு மட்டு குடுத்துறோ ஆமா சில டைம் செல்லு பாதுட்தான சாப்டட்டு சொல்லி நாம் குடுத்துறோ நா அவங்க அப்பாட சொல்லி
ஆஹ
நீங்க சீக்கிட்டே இருக்க செல்லு பாக்காதன்னு சொல்லுங்கன் சொன்னா அவங்க சொல்லுவாங்க இது சின்ன வயசு போக போக அவங்களுக்கா தெரியும்போது பாக்க மாட்டாங்க
ஆஹ்
சாங்க இப்பய பாதுடுவங்க ஃபஸ்டெப்பொ ஆ கண்ட்ரோல் பண்ணனுல
ஆமா ஃபஸ்ட்டே குடுக்காம இருக்கணு இப்பவுமே நெறைய வீட்ல வந்து அஹ் இப்ப போர்து படிக்காங்க சின்ன சில பசங்க மொபைலே குடுக்க மாட்டிக்காங்க சில வீட்ல அப்டியு வளக்றாங்
கா இருக்றாங்க ஆஹ் எப்டித்தா அப்டிலா இருக்கான்னு தெரியாது
டைமிங் வெச்சுக்குறாங்க இந்த டைமிங்ல மட்டு பாரும்ருங்கா அதுக்கப்றோ குடுத்துறுங்க அப்டின்னு ஆ எங்க தம்பிலா ஒரு மண்ணேரோ பாத்தானா அர மண்ணேரோ மட்டு பாரு அவ்லதா இல்லன்னா எதாத் கேம் வெளாட்றாங்க இப்டிதா ஃபுல்லா யூடியூப் தா பா
பண்ண மாட்றாங்க கரெக்டா தப்பா கூட தெரில தெரியாது ஆஹ் என்ன வருது ஏ பையல்லா அதுல என்ன சொல்றோமோ அதெல்லா சொல்றா அதுல வர்ற டைலாக் எல்லா அப்டியே அதா ஒரு ரைம் சொல்லுடானா சொல்ல மாட்றியா
அதுல வந்து ஆமா அது அவங்களுக்கு இப்பதா ரிஃப்ரெஷா இருக்கு மைண்டு எது கத்துக்குறாயங்களோ அது அப்டியே பேசிட்றது என்ன இது கரெக்டா தப்பான்னு கூட
கூட தப்பான்னு கூட தெரல ஆமா அது மொபைலு நல்லது இருகு கெட்டது இருகு ஆ அது யா பையனுகு அத வச்சி கொடுத்தா என்னமா இத பாத்துகுடுருக்க என ஷாட்ஸ்க்கு போய் வீடு இது யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் போடுவாங்கல்ல அத பாக்க போயிர ஆ இதெல்லா நா பாக்க மாட்டே அப்படின்னு அவீங்களா மாத்திறது
நம்மளா இருக்குபோது டிவிய கார்டூன் பா்த்தா பா்பப்போ நம்மலூக்கெல்லா கார்டூன் மட்டுதா ஆன இப்
எனக்கெல்லா நா சின்னபில்லையா இருக்கு போது வீட்ல டிவி இருக் பொனா கேபிள் கனெக்ஷன் இருக்காது ஏன்னா டிவி பார்த்தா படிக்க மாட்டே அஹ் டிவிலே உட்காந்துருவேன் எங்கமௌ கேபிள் கனக்ஷன் எடுக்கல எங்க அம்மாவொ எங்க அப்பாவொ சேந்து ஆனா டிவி இருக்கு வீட்டுல கேபிள் கனக்ஷன் இருக் டிவி ஓடாது ஆனா எங்க வீட்லயே டிவி இருக்கு டிவி இருக்கு சொல்லுவே
ஆஹ் ஆஹ் ஆமா நம்மல்லா படிக்கும் போது டிவியே பாக்க மாட்டோ
மாட்டோ இப்ப நம்மள அடிச்சு போட் போட்டு செல்ல துக்கிட்டு போயிறுவாங்க அப்ப எக்ஸாம்னா கூட படிக்கறது இல்ல ஹா ஹ அத ரெண்டு மாசமா ஆ எ பெரிய பையனுக்கு ரென்ற மாச மா லீவு மார் மார்ச் பதனஞ்சுல இருந்து லீவு தா இன்னு தெறக்கல ஒரு நாளு ஒரு நாள் நாளு ஒரு ஏபிசிடி எழுதி பாக்கல ஆன ஆவன்னா எழுதி பாக்கல
இன்னு போய் ஃப்ரெஷ்ஷா படிப்பாங்க எல்லாரு
ஒரு நாலாவது எழுதி பாத்ரிக்கியா டா எல்லா மறந்து போயிருக்கு உனக்கு மிஸ் அடிக்க போறாங்க அப்டினா அல பாத்துக்கலாமா அல பாத்துக் க்ல அ மிஸ் நல்ல அடிக்க போறாங்க அடி டி வாங்கு அப்டின்றது
ஓ செரி செரி பரவல அவ்வளோ தைரியொ சொல்ரானே அங்க போய் நா பாத்துக்கறே சொல்றான் நம்மல்லா பயந்து எழுதுவோ நம்மளுக்கு ஹோம் ஒர்க்கு கொடுத்துருவாங்க
ஆமா நம்பர எப் எப்டி சும்மார்க வுடுவாங்க அந்த அன்ஸ் ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வாங்கனு சொல்லுவாங்க அஹ குடுப்பாங்க இப்பல்லா ஒண்ணுமே கெடையாது இந்த ரென்ற மாசொ லீவு உட் டங்கள ஏதாவது ஏபிசிடி ஆன னா அவனாவது வாங்கன்னு சொல்லிருக்காணோ ஒன்னு ஒரே ஹோம் ஒர்க்கே குடுக்றாங் ஆமா வ்ளாட விட்டுட்டே
ஆமா ஆமா உம் இப்போ உள்ளவங்க அவ்ளோ கேக்க மாட்டிக்காங்க சில பேர் ஸ்ர்டிட்டா இருந்தா கேக்காங்க இல்லன்னா அதுவூ இல்ல கேக்க மாடிக்காங்க
ஓகே செரி செரி இன்னு வ்ளாட பேய்ட்டு வருவாங்க அப்பற் ஆமா வந்து அப்றோ ஒரு ரெண்டு மண் நேரோ அப்டியே இப்டி இத ரெண்டாக்கி தலைகிழாக்கி உருட் திப்பெரட்டி அப்றோ சாப்பாட குடுத்து ஒம்போது மணிக்லா
ஆஹ் பரவாயில்லா ஓக்
ஔட் ஆய்க்லா ஆ தூங்கிருவாங்க நா எட்டு மணிக்லா லைட்ல்லா ஆஃப் பண்ணிருவே எட் எட்ரைக்லா
பரவாயில்லையே ஆஹ்
தூங்கிர்றாங்கல்ல சில பேர் தூங்க மாட்டாங்க நைட்டு் வரைக்கி பத்து மணி இருந்தாலு முழிச்சுக்கிட்டே தா இருப்பாங்க அப்பமூ செல்லுதா
அதா தூங்கிருவாங்க
உம் புள்ள அவ்ங்க வ்லாட விரும்ப மாட்டிக்காங்க நறைய பிள்ளைங்க
பாத்தா செல்லு பாப் போ இல்லனா சண்ட போடுவோ அவ்ளதே அவ்ளத் தே
உம் லீவுக்லா வெளில ஊருக்
ஆஹா எங்கயு போல கே பாசி
சேரி சேரி
வச்சிர்லவா வச்சிரவா
தெஸ் ஆ
தேக் யூ